ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி எனக்கு இப்போ இந்த லீவ் டைம் எல்லா வந்துதுன்னா கொழந்தைங்கள வச்சு மெயின்டேன் பண்ணவே முடியல தோழி சோ அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏதாவது உங்க வீட்ல என்ன நீங்க இது பண்றீங்க இல்ல கிராட்டு மூலியமா நம்ப இது பண்லாமா அவங்க இது வந்து த ச திருப்பனு பட் இருந்தாலு அவுங்களுக்கு கொஞ்சோ அது எஜிகேட்டடான விஷ்யமா இருக்கணு அதுக்கு நீங்க எது பரிந்துரைப்பீங்க தோழி
ஆ கண்டிப்பா அ இப்ப எ எங்க வீட்ல வந்து ஒரு பத் த்து வயசு பையன் இருக்கா எம் பையே அவனுக்கு வந்துட்டு இப்போ லீவ் விட்ட உடனே என்ன பண்ணேனா வந்து கொஞ்சோ டிராயிங் கத்துக்கறதுக்காக வந்து அந்த நம்ம நெறைய வலையதளங்கள்லா இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு அந்த ஆ டிராயிங் அவங்களே சொல்லி் குடுக்குறாங்க நெறைய ம் சொல்லி குடுத்து நம்ம வந்து கலர்ஸ் மட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நோட்டு குடுத்துட்டா போது அவங்க வந்துட்டு எப்படி எ ஸ்டார்ட் பண்ணணு சின்ன சின்னதா வந்துட்டு ஈஸியா எப்படி டிராயிங் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லா வந்துட்டு அவங்களே சொல்லி குடுக்குறாங்க நம்ம வந்துட்டு பெரியவங்கொ கூட உக்காந்து வந்து இப்டிதா பண்ணோ அப்டிதா பண்ணுனு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கர அளவுக்கெல்லா நம்ம ஆ ஸ்ரெயின் பண்ணிக்க தேவ இல்ல நம்ம வந்துட்டு டிவில அதை போட்டு விட்டுட்டாவே போதும் பசங்க அதுக்கு முன்னாடி ஒக்காந்துட்டு அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்டி பண்ணணு ஒரு சர்க்கிள் போட்னான எப்டி போடணு அதுல இருந்துட்டு வந்து ஒரு அனிமல் எப்டி கிரியேட் பண்ணணு அப்டின்ற வரைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமு பாத்து பாத்து வந்து அவங்க சொல்லி குடுக்குறாங்க அதுக்கப்புறோ நம்ம வந்துட்டு ஒரு கலர்ஸ் இந்த மாதிரி நெறைய கலர்ஸ்லே வந்து நெறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு இப்போ கிரையான்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறோ வந்துட்டு வந்து வாட் ட்டர் கல்ர்ஸ்சுனு சொல்வாங்க அது வந்துருச்சு அதுக்கப்றோ ஆக்ரலிக்குனு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி அதுக்கப்றோ வந்துட்டு அந்த மாரி நெறெயா கலர்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒன்னு வாங்கி குடுத்துட்டோனா டிவிக்கு முன்னாடி உக்கார வச்சுட்டு அவங்கிட்ட ஒரு பென்சிலோ பென்னோ கொடுத்து இந்த மாரி திரி வந்து கலர்ஸ்சும் கொடுத்து நம்ம ஒக்கார வச்சிட்டோனா அவங்களே வந்துட்டு கத்துக்கறாங்க அது வந்துட்டு ரொம்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ற மாரி வேலையுங் கூட அவ கொஞ்சோ நேரோ வந்துட்டு அவங்களுக்கு போர் அடிக்காம வந்துட்டு ரொம்ப நேரோ உக்காந்து பண்ற மாதிரி அது இல்லாம ஒரு விஷ் டியோ கத்துட்டா மா பசங்களுக்கு சோ அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷ்யோன் நெனக்கிற பசங்க வந்துட்டு சும்மா லீவ் விட்டுட்டு என்ன பண்றதுன் தெரியாம வந்துட்டு எல்லா தூங்கி என்சுட்டு டிவி பாக்குறது இப்போ நெறைய தொலைபேசி இந்த ஃபோன் வச்சிட்டு நெறைய உம் ஆ நேரோ செலவழிக்கிறது அதனால கண்ணு ம் பா பாதிப்படையறது இந்த மாரி விஷயங்கள்லா இல்லாம வந்து இந்த மாதிரி டிவில வந்து ஒரு ஒரு அத வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா எப்டி பண்லா அப்டின் சொல்ட்டு ஒரு ட்ராயிங் கத்துக்கற்து அதுக்கப்றோ வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் இருக்குல்லையா அந்த கலர் பேப்பர்ஸ் நெறைய வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்லல்லா இப்ப கெடைக்கிது அது வந்து கொஞ்சோ நம்ம பசங்களுக்கு வாங்கி குடுத்துட்டோனா அதுலருந்து எப்டி கிராஃப்ட்டு பண்றது அதுலயே வந்துட்டு நெறைய அனிமல்ஸ கத்து குடுக்கற்து ஃப்ளவர்ஸ் பண்றது இந்த மாரி ஒரு சிசர் வச்சிட்டு அத எப்டி கட் பண்ணி அதுவு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்டி பண்றதுன்றதெல்லா சொல்லி குடுக்குறாங்க அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து நம்ம கூடியே இருந்து அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கறத விட ஒரு டிவியில ஒரு போட்டு விட்டுட்டோனா அவுங்களே பாத்து கத்துக்குறாங்க ஸ்லோவா அவுங்க பண்ணி காட்றாங்க அதப் பாத்து எப்டி கத்துக்கற்துன் சொல்ட்டு நறைய விஷயங்கள் எம் பைய இப்போ பண்றா சோ அந்த மாதிரி வந்துட் டு நம்ம பண்ணலா ஓய் இதுல வந்து அதுக்கப்பறோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வீட்ல உக்காந்துட்டு பண்றத விட இப்போ பசங்க வந்துட்டு நல்லா வெள்யாடி வந்துட்டு நறைய பண்ணு அந்த மாதிரி நீங்க நெனச்சீங்கன்னா நறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து சைக்ளிங் பண்லா சைக்கிள் ஓட்றதுக்கு வந்து சைக்லிங் பண்லா அதுக்கப்றோ வந்துட்டு இப்ப கராத்தே சொல்லி குடுக்குறாங்க அந்த மாரி அனுப்புறோ அதுக்கப்றோ வந்து ஆ கரெக்ட்டா நம்ம வந்துட்டு லீவு எப்பைமே அந்த சம்மர் டைம்லதா வரு வெயில் நல்லா அடிக்கு அந்த மாரி டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்விம்மிங் க்ளாஸ் போட்டு விட்டோன்னா வஸ் சங்க நல்லா ஸ்விம்மிங் கத்துப்பாங்க எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கில் கத்து குடுக்குறது வந்து ரொம்போ முக்கியோ அப்டின் நெனைக்கிற நானு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்கில் இப்போ வந்துட்டு ஸ்விம்மிங்ன்றது வந்துட்டு நம்ம லைஃப் லாங் வந்துட்டு நமக்கு வரு இப்ப ஏதோ ஒரு ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து தண்ணியில விழுந்த்டோனா ஒரு ஸ்விம் பண்ணி ஒருத்தர காப்பாத்துறது அந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு ஸ்விம்மிங்குன்றது வந்து அவ்ளோ ஒரு நல்ல விஷ்யோ அப்டின் நெனைக்கிறே சோ அது எல்லா கொழந்தைங்களுக் குமே ஒரு அஞ்சு வயசு ஆனதுக்கப்பறோ வந்துட்டு நம்ம அவுங்களுக் கத்துக் குடுக்கற்து ரொம்ப அவசியமான ஒரு விஷ்யோ நெனைக் க்ற சோ அது நம்ம கத்து குடுக் க்லாம் இந்த மாரி நறைய விஷயங்கள் ட்ருக்கு அ நீங்க என்னீ நெனக்கிறீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது ரொம்ப ஒரு பயனுள்ள வகையா இருந்தது நா வந்து பாத்தீங்கன்னா என்னோட எனக்கு வந்து இந்த செடிகள் வளர்க்கறது வந்து ரொம்ப புடிக்கு அ அப்ப வந்து என்னோட கொழந்தை இந்த மாரி லீவ் சமயத்துல வந்து கூட இருக்கம் போது நா ஒனக்கு கொஞ்சோ செடி வ வளத்துறத பத்தியு இல்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஈடுபாடு அதிகம் சின்ன கொழந்தையா இருந்தாலு வந்து ஈடுபாடு ரொம்ப அதிகொ அதனால வந்துட்டு இந்த செடி நட்றது சேரி அதப் பத்தி கொஞ்சோ நா வந்து இது பண்ணலா அப்டின்னு ஒரு இதுல இருக்க அது இந்த வயசுல சொல்லிக் குடுக்குறது மொறையா இல்ல வந்து அவங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுத் த்தா வருங்காலத்துல ஏதாவ்து மறந்துருவாங்ளா அந்த மாரி எனக்கு என்ன பண்றதுனே புரியில இல்ல வந்துட்டு அவுங்களுக்கு இல்ல கொஞ்சோ ம் எப்டியாவ்து கிராஃப்ட்ஸ் பண்றது இல்ல அந்த மாரி நம்ம கொண்டு போலாமா என்னன் தெரியில தோழி அதப் பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா இப்ப பசங்களுக்கு வந்து நீங்க ஒரு பொண்ணோ பையனோ அவுங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன் நம்ம பாக்கணு இப்ப நீங்க சொன்னா மாதிரி ஒரு செடியில வந்து செடி வளக்குறது ஆ தண்ணி ஊத்துறது அந்த மாரி வந்து அவுங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்ச்சுன்னா அத வந்து நீங்க சொல்லி் குடுக்லா ஒரு வெறு ஒரு ஆ ஒரு ஆ பா பாட் மட்டு வாங்கி குடுத்துட்டு மண்ண கொண் நீங் கொஞ்சோ வாங்கி குடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துட்டு என்ன சீட்ஸ் என்ன விதைகள் போட்டா வந்து என்ன செடி மொளைக்கு அப்டின்றது வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவுங்களே பண்ணுவாங்க ஒரு செ ஒரு பாட் எடுத்து வெச்சிட்டு மண்ணப் போட்றது அதுக்கப்பறோ வீட்ல இருக்குற ஒரு கொத்தமல்லிய குடுக்கறது இல்ல வெந்தயம் குடுக்கறது அத வந்துட்டு நீங்க மண்ணுக்குள்ள இப்டிதா போட்டு வந்து கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தணு அப்டின் நீங்க சொல்லி்க் குடுத்துட்டீங்னா அதுலருந்து லி தினமு ஒரு நீங்க கண்டிப்பா ஒரு வெதைய போட்டீங்கன்னாவே ஒரு ரெண் டு நாள்லயே வந்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு சின்னதா பயிர் இந்த மொளெக்க வர மாதிரி ஆயிடு சோ அந்த மாதிரி வந்து நீங்க பசங்களுக்கு சொல்லி் குடுத்துடீங்னா அவுங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு என்னடா இது தினமு ஒரு சின்ன சின்னதா அழகா வளரு இல்லையா தண்ணி ஊத்தம் போது அது வந்துட்டு வெயில்ல வச்சு நம்ம வந்து எதுக்கு வெயில்ல வெக்கணுன்றத நம்ம அது சொல்லி்க் குடுக்கலா ப்ராக்டிக்கலா வந்துட்டு நீங்க அந்த அந்த வ வெதையே போட்டா வந்துட்டு இந்த மாரி செடி வரு அப்டின்றத அவுங்க கண்ணார பாப்பாங்க அது வந்துட்டு நறைய நேரமு கோ அவுங்க செலவழிச்சு அழகா வந்துட் டு ஒரு ஒரு வெதையா வந்துட்டு உள்ள போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு இது பண்றது இதெல்லாமே வந்துட்டு அவுங்க பண்ணுவாங்க சோ அதுவு வந்துட்டு ஒரு நல்ல விஷ்யோந்தா நெனக்கிற நீங்க சொல்லிக் குடுக்கறது அந்த மாதிரி அந்த சின்னச் சின்ன விஷயங்கள் நீங்க அதுவு சொல்லிக் குடுக்கலா அதுக்கப்றோ வந்துட்டு வீட் லயே வந்துட்டு நீங்க ஒரு நெருப்பு இல்லாம வந்துட்டு ஆ சமைக்கெறது அப்டின் சொல்லுவாங்கல்லையா நெருப்பில்லாமன்னா ஒரு சாண்ட்வெஜ் பண்றது அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெட்ட வெச்சிட்டு அதுல வந்துட்டு ஆ ஒரு சின்னதா ஒரு சாஸு இது பண்ணிட்டு அதுக்கப்றோ வந்துட்டு வெஜிடேபிள் ச்சு குக்கும்பர் அந்த மாரி தக்காளி வெங்காயம் அதெல்லா வந்துட்டு நீங்க கட் பண்ணி குடுத்துட்லா அவுங்களே வந்துட்டு நடுவுல இந்த மாதிரி வெச்சு அத மேல ப்ரெட்ட வெச்சு அத வந்துட்டு ஒரு குக் பண்ணாமயே வந்துட்டு நம்ம அத சாப்பல்லா ஒரு ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறது அந்த மாதிரி ஜூஸ் எப்டி போட்றது அப்டின்ற விஷயங்கள் எல்லா நீங்க சொல்லி குடுத்தீங்கன்னா வந்துட்டு அவுங்க ரொம்ப ஆர்வமா பண்ணுவாங்க ஏம் பையனுக்கு நா அந்த மாதிரிதா இந்த தடவ வந்துட்டு ஒரு நட்ஸ் நட்ஸ் வச்சி ஒரு அ மில்க் ஷேக் மாரி பண்ணான் சொல்ட்டு நா பால்லெல்லா காய்ச்சி குடுத்துட்ட அதுக்கப்றோ ஒரு வாழப்பழம் மட் டு கட் பண்ணி குடுத்துட்டோனா அந்த நட்ஸ் எல்லாத்தையு கொஞ்சோ தண்ணி ஊத்தி அதுல ஊற வச்சிட்ணு எல்லாத்தையு ஊற வெச்சிட்டீங்கன்னா ஒரு மிக்சிய எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையு இந்த மாதிரி அவுங்களே போட்டு அரச்சிருவாங்க ஒரு பத்து வயசு பசங்கள வந்துட்டு அவுங்களே வந்துட்டு மிக்சி போட்றளவுக்கு வந்துருவாங்க எப்டி பண் றது அப்டின்றத நம்ம சொல் ஒரு தடவ சொல்லி குடுத்டோனா அவுங்களே பண்ண ஆரம்ச்சிருவாங்க சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆ ஒரு ஜூஸ் பண்றதுக்கு நீங் சொல்லிக் குடுத்தீங்கன்னா அவுங்களே பண்ணி அவுங்களுக்கு ப இப்ப பசிக்கிது அப்டின்னு ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றோனா நம்ம எதா வேலையா இருப்போ எதுவு பண்ணிக் குடுக்க முடியாது எதையோ ஒன்னு எடுத்து சாப் டு அப்டின் சொல்லுவோ அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து பண்ணு அப்டின் சொல்லிட்டோம்னா அவுங்களுக்கு வந்துட்டு நேரோ செலவழிச்ச மாரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ண மாரி சந்தோஷமு இருக்கு நம்மளு அவுங்களுக்கு ஒரு விஷ்யோ சொல்லிக் குடுத்ருக்கோ அப்டின்ற ஒரு மன திருப்தியு நம்ளுக்கு இருக்கு சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்லாம் அந்த மாரி நறைய விஷயங்கள் ஆமா
கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அந்த நட் ஜூஸுமே நாங்களு எங்க வீட்ல எல்லாரும் போட்டுட்டு தா இருக் கோ அது வந்து ஒரு எளிமையான முறைனே சொல்லலாங்க நட்ஸு மில்க் ஷேக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைகள் எல்லா விதைகளையும் ஊற வச்சு அத அப்டியே நம்ம மிக்சில போட்டு பாலமே வாழப்பழமு தேனு கொஞ்சொ கலந்துகிட்டோம்னா இன்னு நமக்கு அதுல இருக்குற ஆரோக்கியமு கெடைக்கு கொஞ்சொ சுகரு இதுவு நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு நாங்க டெய்லியு உட்கொண்டுட்ருக்கோ அது ஒரு நல்ல விஷ்யொன்னே சொல்லலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்போ சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கனா நம்ப இப்போ எல்லாக் குழந்தைங்கனாலயு வெளியில போயி நம்ப இந்த மாரி ஒரு ஏதாவ்து ஒன்னு கிராஃபு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கத்துக்கறது அதெல்லாமே முடியாது அந்த மாரி இருக்குற கொழந்தைங்கல்லா வந்து பாார்த்தீங்கன்னா நா கண் கூடா இது வரைக்கு பாத்த வரைக்கு இப்போ வீட்ல வந்து ஆமா இல்லனா கா யாராவ்து வந்துட்டு இந்த காய்கறி கீரை எல்லா வந்து நறுக்கிட்ருப்பாங்க இல்லன்னா சப்பாத்திக்கி வந்து மாவு பசஞ்சிட்ருப்பாங்க அந்த மாரி பொழுதுல இந்த சின்ன கொழந்தைங்கல்லா போயி எனக்கு கொஞ்சம் மாவு குடுங்க வெளையாட்றக் க்கு வேணு சோ அந்த மாரி சமயத்துல எந்த வீட்டு வந்து அது வந்து புறக்கணிக்கிறதில்ல அது வந்து குடுத்துர்றாங்க மாவவுட்டு இல்ல கீர வந்து எலைல அந்த தண்டுல இருந்து எலைய பி க்கிறதாகட்டு அதுல எல்லா சின்ன சின்ன உதவி வந்து கொழந்தைகள் தன்னாகவே முன் வந்து பண்றாங்க அதெல்லா வந்து ரொம்ப ஒரு அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா தோழி
ஆஹ் கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷ்யோ நானே கூட பாத்திருக்கே என் பைய்னே கூட இப்ப நம்ம ஏதாவது காய் வந்து வா கடையில இருந்து வாங்கிட்டு வருவோ அது வந்து ஒரு பேக்ல இருக்கு அத வந்துட்டு எப்படி தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது அதுக்கப்புறோ ஒரு புதினா இலைகளை எப்படி எப்படி தனியா பிச்ச ஒரு டப்பால போட்டு வெக்கிறதுன்றதெல்லா வந்து நெறைய க கொழந்தைங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஆர்வமா பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி சோ அது கூட ஒரு நல்ல விஷ்ய தா நெனைக்கிறே எலைய பிச்சு இது பண்றது இத வந்து இப்படிதா நீட்டா வந்துட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த சப்பாத்தி வ்வ நம்ம உருட்டு போது இதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க சோ அப்ப வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு மாவை கொஞ்சோ பெசைஞ்சிட்டு அவங்க கிட்ட கையில குடுத்தோனா அவுங்க அத வந்து வச்சு ஒரு சப்பாத்தி உருட்டுறதோ ஒரு கட்டைய சின்னதா குடுத்துட்டோனா வந்துட்டு அத வந்து சும்மா வந்துட்டு அ சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுல இருந்து சப்பாத்தி ரெடி பண்றது அந்த மாரி விஷயங்கள் ரொம்ப ஆர்வமா செய்யறாங்கு நெனைக்கிறே நீங்க சொன்ன மாதிரி சோ அது கூட ஒரு நல்ல விஷ்ய தா அது வந்து அவுங்க ரொம்ப ஆ எப்படி சொல்றது ரெண்டு கைய யூஸ் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் பண்ணும் போது வந்துட்டு அந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி சப்பாத்தி ஊ பண்ணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்து பண்ண வைக்கிறது சப்பாத்தி உரு ட்றதுக்கு எப்டி பண்ணணுன் சொல்லி குடு த இந்த மாரி விஷயங்கள்லா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க வந்து குடும்பத்தோட ஒன்றி இருக்கணும் குடும்பத்தோட நம்ம வந்து டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அ வருங்காலத்தில் வந்து அவங்க கத்துக்குவாங்க இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொன்னது சரியான விஷயம் ஆஹ நேரம முடிஞ்சிருச்சு நான் இன்னொரு இணைப்பல்லாம் நம்ம சந்திக்கலாம் ரொம்ப நன்றி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி